வணக்கம் கேக்குதாப்பா உங்கள்க்கு
கேக்குது ஆ தோழி உங்குளுக் கேக்குதா
ஆ கொஞ்ச கொஞ்சோ ஸ்லோவா கேக்குது
சாப்டிங்ளா
ஆ சாப்டந் தோழி
ஆ ன்ன பண்றீங்க
னு இல்ல கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்பறமா டீ குடி க்ற வேல தா
ஓ
ந பசங்க வேற மியூசிக்ஸ் ஸ்டாட் பண்ட்டாங்க அழுதுட்டே இருக்கிறது தூங்க நேரோ வந்துச்சுல அதுனால அது தூங்குற வரைக்கூ கொஞ்சோ கத் திட்டே இருப்பாங்க பசங்க தா தோழி நீங்க சொல்லுங்க என்ன பண்றாங்க உங்க வீட்ல எல்லாரூ
எங்க வீட்ல எங்க வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டாங்க எங்க மாமியார் வந்து ஊருக்கு போயிட் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க
அப்டியா ம் சரிங்க தோழி நீங்க எங்க சென்னை தானா வெளியில ஊர்ல எதா இருக்கீங்களா
நாங்க வந்து சென்னை அம்மா வீடு
ஆ
காஞ் சிபுரோ இருக்குல அதா நாங்க இருக்கோ தோழி
மாமியார் வீடா
இல்ல அவங்களுடைய ஊர் வந்து பேயார் ஆ நாங்க வந்து காஞ்சிபுரத்துல இருக்கோ
அப்டியா ம் ம் சரிங்க தோழி
உங்க வீட்ல நீங்க எல்லா ரு என்ன பண்றீங்க
இன்னு கொஞ்ச நேரோ படுத் படுத்து படுக்கலான் சொல்லி எல்லாரூ படுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரோ வெளி வெயில் வேற இன்னைக்கி கம்யாதாருக்கு ஆனா கூட கொஞ்சொ வெப்பொ அதிகமா இருக்கு ஒரே புழுக்கமா இருக்கு கொஞ்சொ
கே ஒடம்புலா ஆ இப்ப கொஞ்சொ நேரோ பத்துட்டே இருந்தே அப்டியே எரியுது ஒடம்பு
அப்டியா உம் அதே மாரி து அவங் கொஞ்சொ என்ன சொல்றது இன்னைக்கி அதிகமா வெயில் இல்ல ஆனா கூட வந்து மாதிரியா இது இருக்கு காத்தில்லாம இருக்கு
ஆஹ்
உம் நீங்க சொல்லுங்க தோழி இந்த வெயில் காலத் துல என்ன பண்ணிங்க நிக
நான் வந்
ஒடம்ப சூடு கம்மி பண்றதுக்கு என்ன தோழி
என்ன பண்ணிங்கன்னா
இல்ல இந் வெயில் காலத்துல நம்ம ஒடம்புல்லா சூடு அதிகமாயிடுது வேர்க்குறு அதிகமா வருது அதுக்கெலா நீங்க வருத் வராம வ பாத்துக்றதுக்கு என்ன பண்ணிங்கன் சொல்லி கேட்டே
இல்ல எங்களுக்கு அந்த மாரி எதுவு வரலைங் தோழி ஈ வராம பாத்துக்றத்துனா எனக் தெரிஞ்சி சில பேர்லா பழைய காலத்துல்லா வேப்ல அரச்சு தேச்சு குளிப்பாங்க
ஹா
அப்புறொ சுடு தண்ணி குளிப்பாங்க சுடு தண்ணி குளிச்சா வேர்குரு வராது வந்தா கூட அது வெடிச்சிடு அப்டின் சொல்லுவாங்க
அப்டியா தோழி உம் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தா குடுத்திங்க நீங்க இந்தஸ் சூடு தண்ணி சுடு தண்ணி பத்தி நா அவ்ளவா கேள்விப்பட்டதே இல்ல உங்க மூலமா தா தெரிஞ்சுக்குறே
ஓ சரிங்க சரிங்க
உம் எங்களுக்குலா இங்க உட வீட்ல எல்லாருக்கு வந்து அஹ் இந்த வெயில் காலத்துல வ்வயிற்று வலி வயிற்று போக்கு அந்ர ரொம்ப இருக் கு தோழி இதனால வந்து நம்ம உம் என்ன சொல்றது இந்த ரொம்ப ஜூஸ்ஸுலா போட்டு
அதிகமா நீங்க மோரு தண்ணி அந்த மாரி குடிச்சா அந்த மாரி வராது ஏன்னா நமக்கு கழட்டிதான் அந்த மாரி வருது நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சா வச்சுக்கணும்னா அது வராது
ஆமா தோழி இப்போ வந்து இந்த வெயில் காலத்துக்கு உடம்புல்லாம் ரொம்ப விட்டு போகுது
ஆ ஆமா என்னன்னு தெரியலங்க தோழி நானும் இந்த வருஷம் பாக்குறேன் தர் தர்பூசணி எல்லா வருஷமும் விப்பாங்க இந்த வருஷம் தர்பூசணியே விக்கில
ம் இது ரொம்ப என்ன சொல்றது தோழி இருக்குது தோழி ஆனா கூட அவ்வளவா டேஸ்டா இல்ல தர்பூசணி இருந்தா கூட உங்களுக்கு அது டேஸ்ட் நம்ம பாக்க முடியல தர்பூசணியில உங்களுக்கு அதிகமா சேர்க் கை அந்த கலருக்கு மட்டும் அது ஏதாவது சேர்த்திருறாங்க அதனால நம்மளுக்கு சாப்பிட அது அவ்ளோ ருசியா இல்ல அதனால யாரும் அதிகமா வாங்கி சாப்பிடும்னு நினைக்கிறேன் தோழி நான்
ஓ என்னன்னு தெர்ல எங்க வீடான்லா அதிகம போட்டோ வச்சிருப்பாங்களா சில பேரு நாங்க அக் கிராமத்துலந்து எத்துணு வந்து விக்கிறோ சொல்ட்டு போட்டு வைப்பாங்க எல்லா வருஷமோ நா பாப்ப அப்றோ வாங்கி சாப்டுவே இந்த வருஷ நானு சாப்டடுவு இல்ல பாக்கவு இல்ல
ம் அப்டியா சொல்லு
ம்
இந்த மாதிரியா இருக்கு சொல்லு எங்க வீட்டுல நம்ம வந்து சாப்ட் டோ ன்னா அவ்ளோவா இல்ல இந்த நோம்புக் காலத்துல மட்டோ கொஞ்சோ சாப்பிட்டோ அதுக்கப்புறமா சாப்புல்ல நோம்பு காலத்துல வந்து நம்மளுக்கு உடம்பு சுரு அதிகமா இருக்கோன்னு சொல்லி நம்ம வந்து ஆ நோம்பு தூறக் இருக்குற டைம்ல நம கண்டிப்பா அத சேத்துருவோ தர்பூசணிய கட்டு பண்ணி வச்சு அது ஜூஸ் பண்ணி வச்சு கண்டிப்பா அந்த இரவு நேரத்துல நம்ம கண்டிபா சாப்ட்டுருவோ ஈவினிங் டைம்ல
ஆமா கண்டிப்பா இல்லைன்னா முடியாது எந்தா எத் எவ்ளோன்
இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்போ நோம்பு வேற இக்கிறோ அதனால நம்ளுக்கு ஒடம்பு சூறு அதிகமாயிடு நம்ம அதுக்கு குளிர்ச்சியானப் குளிர்பானங்கள் லா அதிகமா குடிச்சோனா நம்பளுக்கு ஒடம்பு அஹ் இதெல்லா கம்மியாகோ சூடுடேல்லா கம்மியாகு இந்த வயிற்று வலிலா கொஞ்சோ யா இருக்கோ எங்களுக்கு நம்ம நோம்பு வெக்கறது கொஞ்சம் சௌரியமா இருக்கோ கொஞ்சோ பாகொலா அதிகமா இருக்காது
இருக்காமந்தீங்கன்னா நல்லது
ஆமா ஆமா ஆனா நம்மளுக்கு வந்து நோம்பு இருக்குற காலத்துல வந்து நம்ம ஈவினிங் டைம்ல அதிகமா சாப்ட மாட்டோ உம் இந்த காரோ கொஞ்சோ கம்மிய தா சப்டுவோ ஏன் நொம்பு அப் அப்பதா தெரப்போ நம்மளால சுவ க காரோ ல சாப்டுறதுக்கு கொஞ்சோ முடியாது அதனால வந் இல்ல கொஞ்சோ கம்மி தா பண்ணிப்போ அந்த இரவு நேரத்துல சாப்பிடுவோம் இல்ல அந்த நேரத்துல நம்ம எப்போவும் செய்யற மாதிரி கொஞ்சம் சேத்திப்போம் ஏன்னா வாயில் வாயலாம் ஆய் இந்த மாதிரி செத்து போன மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம அதிகமா ச சாதம் சாப்பிட மாட்டோம் அந்த நேரத்துல ஒருவேளதான் சாப்பிடுவோம் அந்த நைட்ல நம்ம நோன்ம்புக்கு வெக்கிறோம் தொரயிமா அந்த நேரத்துல மட்டும் தான் நம்ப சாப் போட்டு சாப்பிடுவோம் நைட் ஈவினிங் அ நைட் னா உங்களுக்கு தோச இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுருவோம்ல்ல உங்களுக்கு அந்த நேரத் இல்ல நமக்கு என்ன சொல்றது ரொம்ப டேஸ்டியாவும் வாயி ருசி கேட்கும் நம்பளுக்கு
ஓ சரிதாங்க சொல்லி ஏன்னா நீங்க இந்த வயிற் போக்குலாம் வத்துச்ச
ஆமா ஆமா
அதனாலயே நீங்க கார கொழம்பு இல்லே வேற எதன்னா மொளகாத்தூள் அதிகமா போட்டோ சாப் த மோர் குடிச்சிட்டு அந்த மாரி ஜீரக தண்ணி குடிச்சா கூட உடம்பு குளிர்ச்சி வெந்தய தண்ணி குடிச்சா உடம்பு குளிர்ச்சி அப்டியா அப்படின்னு சொல்றாங்க
உம் ஆமாப்பா
தண்ணான் நல்லது சொல்லுது சீரக தண்ணி வந்து உடம்புக்கு வந்து ஜீரணமும் ஆகுது அதனால ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இப்பெல்லா எங்க சித்தி வீட்டுல ஃபர்ஸ்ட் எல்லா சாப்ப நெறைய நான்வெஜ்ஜா சாப்பிடுவாங்களா இப்ப வந்து அ அந்த மாரி விட்டுட்டு ஜீரக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்
செரி
அனால
உம் உம் பேசர பேசர பேச
நீங்க என்னங்க தோழி அதிகமா சாப்பிடுவீங்க நான்வெஜ்ஜூ வெஜ்ஜூ
எங்க வீட்டுல அதிகம் நான்வெஜ் தான்ப்பா கண்டிப்பா ஒரு வேல நம்ம என்ன சொல்றது லன்ச் டைம்ல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நான்வெஜ் இருக்கணும் உங்க வீட்டுல ஆம் அஹ் ஜென்ஸ் எல்லா சாப்பிட மாட்டாங்க நான் வந்து கூட்டுக்குடும்ப இருக் க்கே இருந்தாலு எங்க வீட்டுல து ஒரு நாள் கூட அந்த எறைச்சி ஏதாவது இருந்ததே ஆகணும் இறால்லு மீனு ஆட்டு உம் உ உறுப்புக்கள் இல்லைன்னா சிக்கன்னு இல் ல்ல அதிகமா நாங்க சிக்கன் சாப்பிட மாட்டோம் ஆட்டு உறுப்புகள்ளு இந்த மீன் தான் அதிகமா சாப் சாப்படுவோம் நம்ப டெய்லி ஒரு நேரம் வந்து வந் கண்டிப்பா வந்து லஞ்சு பாக்ஸ் கால் இட்ல காலிலே கட்டுவோ அவ் அந்த நேரத்துல நம்ம கண்டிப் பா அது எதாவது எறைச்சி சம ச்சி கட்டிருவோ நைட்ல நம்ம தோச, இட்லி, இல்லந்த சேமியா இந்த மக் ரோனி சொல்லுவாங்க அது இல்லன்னா உ சப்பாத்தி அதாவது குருமா அந்த மாதிரி இல்லன்னா ம் அந்த எறை இ மட்டன் சாப்ஸ் சிக்கன் சாப்ஸ்சுன் சொல்லி எதாவது நல்லா சாப்புடுவோ எங்க வீட்ல
ஓ சரிங்க சரிங்க தோழி
பட்றதுக்கே வாழ்றாங்கன் சொன்ன மாதிரி நல்லா சாப்புடுவோ நம்ம
சரிங்க சரிங்க தோழி நான் வந்து ஞாய்த்துகெழம அந்த மார் தா சாப்டுவே எனக்கு வந்து வெளிய போய்லா அந்த க்ரில் சிக்கன்ல்லா சாப்பட்ணுன் ஆசையாருக்கு
ஆஹ்
வீட்டு காருக்கிட்ட நானு கூப்டுவே எப்பன்னா அவருக் தோணுச்ன்னா கூப்ட்டு போவாரு கொஞ்சோ பட்ஜெட்டு பாக்கணுல்லங்க தோழி
ஆமா ஆமா கண்டிப்பா
டைம்ல இருக்கறப்ப கூட்டு போய்ட்டு கூட்டு வருவாங்க அது போனா அவரு கொஞ்சோ ஒரு பீசு அந் ரெண் ஒரு பீசு அந் மார் தா சாப்டுவாரு நா தா சாப்டுவே ஹாஃப் தா இது பண்ணுவோ சாப்ட்டு சாப்ட முல்லன்னா பேக் பண்ணிட்டு கூட வந்துருவோ ஆனா நா சாப்ட்டுருவே
உம் எதாவ்து ஒரு நாளு நம்ம சந்தோஷக்கு போய்ட்டு ண்றது நல்லத் தா தோழி அது கன்ட்னியூவா பண்ண கூடாது வெளி சாப் பாடு நம்ம வந்து எப்பாவ்து போட்ற நம்ம என்ன சொல்றது வெளி சா நம்மளுக் சந்தோஷத்துக்கு நம்ம எப்பாவ்து போலா போற டைம்ல வெளில போற டைம்ல நம்ம சாப்ட் டு வர்லா உம் அது வந்து டெய்லி நம்ம சாப்பட்ற பழக்க தா வெக்க கூடாது வெளிலருந்து பொரோட்டா சாப்பிட்றது வெளிலருந்து சால்னா வாங்கிட்டு வந்து சாப்ட்றது அந்த பழக்கலா இருக்க கூடாது எப்பவாது போறோ வெளில உம் வெ இஷ்டப்பட்டு சாப்ட் ட்றோனா அவ் அது ஓகேதா தென்னோ வெளில சாப்ட்றது அது அதுலா ஒடம்புக்கு ரொம்ப கெட்டது தோழி
ஆஹ் ஆமா ஆமா ஆனா நம்ப இப்ப ஒரு சம்பாதிக்கிறனா எதுக்குங்க தோழி சாப்பட்றத்துக்கு தானே சந்தோஷமா இருக்க
ஆமா கண்டிப்பா தோழி நம்ப என்ன சொல்றது நம்ம சம்பாதிக்றோனா ஆஹ் ஒடம்ப பாத்துக்கணு நம்ம வயித்த என்ன சொல்றது காய போட்டு அப்டி நம்ம சேமிக்கணுன் சொல்லி ஒன்னு இல்ல தோழி இப்போ இருக்கிற காசு நாளைக்கு இருக் குமான் சொல்லி சொல்ல முடியாது
ஆஹ் நம்மளே நாளைக்
து வாங்குறோ கண்டிப்பா தோழி கரெக்டா சொன்னீங்க நம்மளே நாளைக்கு காலைல ஏந்திப்போமான் சொல்லியே நம்மளுக்கு டவுட்டு தா அந்த மாரிதா நம்மள் வாழ்க்கையே இருக்குது அதுல நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்டு எல்லாமே சாப்பிட்லா ஆனா எல்லாமே சாப்புட்லா ஆன வந்து நம்ம வீட்ல செஞ்சு சாப்ட்டுக்கணு வெளில சாப் ஒடம்புக்குதா நம்மக் கெடுதல் பண்றோ அந்த மாதிரி சொல்ல வரே நா சாப்ட்றது ஒன்னு கெட்டதில்ல நம்ம எது வேணுமோ நம்ம வீட்ல செஞ் செஞ்சு சாப்ட்டுக்கலா எப்பாவ்து வெளில போறோனா கண் அங்க சாப்புட்லா ஒன்னு பிரச்சன இல்ல அதே பழக்கம் பண்ணி வச்சுக் எதுக்குன்னா நா வெ இதுல வந்து அவ்ங்க என்ன ஆயில் சேக்குறாங்களோ என்ன செயற்கை சேக்கறாங்களோ ருசி அதிகமா வரதுக்குன்னு சொல்லி ரொம்ப சேப்பாங்க அது நம்ம தினமு யூஸ் பண்ணோனா நம்ம வயிறுக்கு என்ன சொல்றது வயிறு புண்ணாகு அஹ் அதெல்லா பாதிக்றது ரொம்பவே அதி
அல்சர் அந்த மார்லா ஆய்க்கு சில பேருக்கு
வெளிலே சாப்ட்ற ஆம்பளைங்களுக்கு பாருங்க அவ்ங்களுக்கு அல்சர் வந்துரு இப்ப வய்த்து பிரச்சன வய்த்து உப் ப்பி போய்டு அந்த மாதிரி அதிகமா நீங்க பாக்கன் நந் டெய்லி அவங்க வெளில சாப்டறாங்கல்ல சில பேருக்கு தூரமா வந்து வேலப் பண்றாங்க ஆம்பளங்க அவ்ங்கல்லா அவ்ங் டெய்லி அவங்க ஹோட்டல்தா சாப்ட்டு பழக்க இருக்கு டெய்லி அந்த போருடா ஏன்னா இந்த சிக்கன் ஃபிரைடு ரைஸு இந்த மாதிரியே என்ன சொல்றது ரொம்ப வெயில சாப்ட்டா அவ்ங்க சேர்க்க நம்ம சாப்ட்டு சாப்ட்டு என்ன ஆகுது நம்ம ஒடம்பு வந்து உள்ளந்தே கெட்டு போது நம்ம வெள்ல தெர்யாது நம்ம வாய்க்கு ருசியா போகு உள்ளந் என்ன பண்ணுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனைக்கு போய் நிறுத்துற டைம்லதா நம்ளுக்கு தெரியு இது என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி
ஆமா ஆமாங்க தோழி எங்க வீட்டுகாரர்த்க் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டல்லதா சாப் ட்டாங்க கல்யாணத்துக்கு அப்றோ வீட்ல சாப்ட்டு இப்ப ஹோட்டல்ல சாப்ட்டாவே அவருக்கு செட் ஆவ் மாட்டிங்து ஒடம்பு சரியாம ஆயிடுது
ஆமா ஆமா
ம் கரெக்டா தான் சொன்னீங்க சொல்லி அதெல்லாம் நீங்க அதிகமா பார்க்க முடியும் எங்க வீட்டுலாம் அதே மாதிரி எங்க மாமனார் வந்து நம்ம எதாவது வெளியில போயிட்டோம் சொல்லி ஒரு நாள் கூட அவங்க வந்து வெளியில இருந்து ஒரு இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ஏ உங்களுக்கு ஒத்துக்கறதே இல்லை சரிமாங்களே ஆகுறது இல்ல அவங்களுக்கு அப்படியே நக்குது நிக்குதுன்னு சொல்லி ரெண்டு நாள் கஷ்டப்படுவாரு அதனாலே அவரு என்ன பண்றாருன்னா நம்ம எங்கயாவது போயிட்டோம்னா நான் அதிகமா சாப்பிடுறது இல்லை அவரு நம்ம வாற வரைக்கும் அவங்க வந்து ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நேரம் சாப்பிடாம அப்படியே இருந்துடுறாரு சாப்பிட்ட கூட உங்களுக்கு பிரச்சனை ஆ ல்ல அதனால நம்ம சாப்பிட்டாமே இருந்திரலாம்னு சொல்லி அந்த டீ அந்த பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டே அவரு இருந்துடுறாரு நம வர வரைக்கும்